எப்படி இருக்கிங்க
நா நல்லாயிருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ இங்கவ நாங்க நல்லா இருக்கும் எல்லாரும் சாப்பிட்டோம் நீங்க சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டாச்சு நா கொஞ்ச இனைக்கு வெளியில சாப்ட்டோம் அதனால கொஞ்சம் வெரைட்டியா சாப்ட்டோம் இன்னைக்கு ஹோட்டல்ல ஆனா என்ன வீட்டு சாப்பாடு மாரி இல்ல
ஹலோ
ஆஹ் ஆன என்ன ஹோட்டல்ல சாப்பிட்டோம் ஆனா வீட்டு சப்பாடு மாரி இல்ல என்னதான் வெரைட்டியா ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் வீட்டு சாம்பாட்டு சபமா வர வரறதில்ல
கண்டிப்பா ஏனா வீட்டு சாப்பாடுதான் நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் ஏனா ஒரு மாசத்துக்கு ஒதரப்பு வேணா நம்ம ஹோட்டல் சாப்பாடு சாப் ட்க்கலா ரொம்ப ஜாலிய அதுமே ஹோட்டல் போனா கூட எனக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் அந்த பிரியாணி தான் நான் சாப்பிட விரும்பேன் ஏனா வீட்ல நான் பிரியாணி பண்ணி நானே பண்ணி நானே சாப்படுதுனால எனக்கு கொஞ்ச சகிப்பு தன்மையா இருக்கு மத்தபடி ஹோட்டல்ல வந்து நாங்க அடிக்கடில்லா நாங்க போக மாட்டோ மந்த்லி ஒன் டைம் இல்லனா சிக்ஸ் மந்த் ஒன்டைம் தான் நா ஹோட்டலே சாப்டறது
கண்டிப்பா கண்டி நாங்க போவோம் பிள்ளைங்க ஒடனே நெனச்சிட்டாங்கன்னா போயிருவோ ஆனா வந்து எனக்கு வந்து ஹோட்டல்ல போய் சாப்ட ஏன் இஷ்டம்னா என்ன இஷ் டோ சொல்லுனுனா எனக்கு வந்து இந்த பட் டர்கார்லிக் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு சைட் டிஷ்ஷா என்னனாலு ஓகே பன்னீர் பட் மசாலா நான் சிக்கனுக்கு நானு தொட்டுக்கிற மாரி ஏக் மட்டன் கிரேவி சிக் கிற எதான சாப்படுவா ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொலனும்னா பன்னீர் நான் தான் சொல்லுவேன் கார்லிக் நான் தான் சொல்லுவேன் வேற உங்களுக்கு என்ன புடிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பிடிக்கும்னா இது சொல்லிட்டேனா நெக்ஸ்ட் வந்து வீட்ல பண்றதுல வந்து கூட்டாஞ்சோறு ரொம்ப பிடிக்கும் ஃபுட்டுல உணவுன்னு சொல்லிக்கிறேன்னா கூட்டாஞ்சோரு ரொம்ப பிடிக்கும் எல்லா காய்கறியும் போட்டு சமைக்கிற அந்த சோறு வந்து ரொம்ப புடிக்கும் அதே மாதி ரி கூட்டாஞ்சோறு பிஸ்பில்லா சொல்லுவாங்கள கேரட் பீன்ஸு அதுக்கப்றோ தக்காளி வெங்காயம் மாங்கா கத்திரிக்கா முருங்கைக்கா இந்த மாதிரி போட்டு பண்ற ரெசிபி எல்லாமே எனக்கு அது எப்டின்னா ச ரைஸ் வந்து எப்டின்னா உதிரியா இருக்க கூடாது கொழவா இருக்கணு பொங்கல் மாதிரி அந்த மாதிரி பண்றது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும்
கண்டிப்பா நீங்க சொல்றது மாரி உண்மதான் எனக்கு வந்து அ நான் நான்வெஜ்ல்லாம் ரொம்ப எடுத்துக்கிட மாட்டேன் மந்த்லி ஒன் டைம் தான் எடுப்பேன் நான்வெஜ் வச்சாலும் என் குழந்தை ஒரு பாப்பா இருக்கும் அவ சாப்பிடவே மாட் ட்ட அவளுக்காண்டியே வீட்டுல நான்வெஜ் வச்சு எதுக்கு பிள்ளைகள அடிக்கணு அப்படிண்டு அதுக்கு அவளுக்காண்டியே நான் வந்து நான்வெஜ்ஜ் சாப்பிட மாட்டோம் ரொம்ப பண்ணவு மாட்டோம் ஏன்னா குழந்தைய பிடிக்காத விஷயத்த கொண்டு நான் புஷ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன்
கண்டிப்பா கண்டிப்பா நான் அப்டி இல்லை அப்ப அதுக்காக குழந்தைங்க வந்து உணவ சாப்பிடலை அப்டின்னா அதுக்கு கொடுக்காம இருக்கக்க கூடாது அது வேற விதத்துல எப்டியாடி கொடுக்கணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேன்னா ஏ குழந்த வந்த பீட்ரூட் சாப்பிடவே மாட்டான் ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அவங்களுக்கு ஃபுலாவ் ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து வெஜிடேரியன் பிரியாணி மாரியே பண்ணோல அந்த மெத்தட்ல நான் வந்து பீட்ரூட் துருவி போட்டு பண்ணி கொடுப்பேன் அது வந்து கலரும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கலரா இருக்கும் டேஸ்ட்டும் அது டேஸ்ட் வந்து அதே மாதிரிதான் இருக்கும் அதனால நான் அப்டி வந்து அந்த உணவை வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் செரிங்களா அதனால அந்த குந்தைங்க வந்து எப்பவும் பீ்ட்ரூட் எனக்கு பீட்ரூட் பிரியாணி தான் சொல்லுவங்க நார்மலா பொரிச்சு தராதீங்கமா எனக்கு பிரியாணி பண்ணி கொடுங்கம்மா தான் சொல்லுவங்க அதனால நீங்க அந்த விதத்தில் நீங்க எடுத்து கொடுத்துக்கோங்க அதுக்காக ஃபுட்டு
நீங்க சொல்றது கரெக்ட் தான் தோழி ஆனா நான்வெஜ்ஜ நான் எப்டி கொடுக்க முடியு நீங்க இப்டி வெஜிடபிள்ஸ் பாஜி வைக்கிறத சமையல் பண்றது நீங்க பிரியாணியா பண்ணி கொடுத்தீங்க ஆனா பிரியாணி பண்ணி கொடுத்தா சாப்புடுவா அதையு கறி சைடுல ஒதுக்கி வச்சிருப்பா இல்லைன்னா எனக்கு ஃப்ரை பண்ணிதான் வேணும் அப்டின்னு சொல்லி சொல்லுவா ரைஸ் ப்ரை பண்ணது வந்து எப்பொழுதுமே நல்லது கிடையாதுல்ல அதனால அவகிட்ட சொல்லுங்க அப்டி சாப்பிடக் கூடாது சாப்பிட கூடாது சொல்லிட்டு சொல்லுவேன்
ஆ நீங்க என்ன பண்ணுங்க அவங்களுக்கு வந்து சிக்கன் இது மீ ஃபிஷ் சாப்பிடுவாங்களா
ஃபிஷ் ஆனா என்னன்னு தெரியல சிஸ்டர்
ஃபிஷ் ஃபிஷ்
ஃபிஷ் சாப்பட மாட்டாங்க சிஸ்டர் அதுக்குமே
ஓகே ஓகே நான் சொல்கிற மெத்தெட்ல பண்ணி கொடுங்க அந்த ஃபிஷ் இருக்குல இப்ப வந்து வஞ்சரோ அந்த மாதிரி முள்ளில்லாத ஃபிஷ் மீட் அதிகமா இருக்குற ஃபிஷ்ஷ ஆ இ ஸ்ட்ரீம்லவ குக் பண்ணுங்க ஸ்டீம்ல குக் பண்ணதுக்கு அப்புறோ அந்த முள்ளு இல்லாம அந்த மீட்ட எடுத்துட்டு கொஞ்சோ என்ன சொல்லுது அரிசி மாவு கொஞ்சோ கடலை மாவு வெங்காயம் குட்டியா தக்காளி ஆ பச்ச மிளகாய் கரம் மசாலா சாட் மசாலா கொஞ்சோ கஸ்தூரி மேத்தி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அந்த மீனோட சேத்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறோ என்ன பண்ணுங்க உருண்ட பிடிச்சிட்டு மாவுல ஒரு முக்கு முக்குங்க அதுக்கப்புறோ முட்டையில ஒரு முக்கு முக்குங்க அதுக்கப்புறோ மறுபடியு மாவு பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுங்க அந்த அந்த கண்டிப்பா அது அல்டிமேட்டா இருக்கும் உங்களுக்கு அப்டி ஃரை பண்ண முடியலனா நீங்க ஓவ ஓ டி ஜி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஓ டி ஜில ஸ்டீம் பண்ணி கொடுங்க அந்த வித் அவுட் ஆயில் ம் பண்ணி கொடுத்தங்கன்னா அந்த குழந்தைக ரொம்ப லைக் பண்ணி சாப்டுவங்க ஏ பையனு அப்டி சாப்பிட மாட்டான் அதுக்கப்புறோ மீன் குடுத்ததுக்கு அப்புறோ இது மீனா அப்டின்னு கேட்பான் கட்லட் மாரிதா இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ரெசிபி வந்து ட்ரை பண்ணங்க ஓகேவா
ஓகே ஓகே ட்ரை பண்ணி குடுக்குறேன் ஏ பொண்ணுக்கு சாப்பிடுவாளனு பாக்குறேன் ஏன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கணும் சோ அவ வந்து கொஞ்சோ ஒரு மாதிரி கொழுகொழுனுதா இருப்ப நா சொல்லுவேன் நல்ல ச த்தான சாப்பாடு சாப்பாடு அம்மா அதெல்லா சாப்டாதனாலதா அம்மாக்கும் இந்த வயசுலயே கால் வலி க்கி கை வலிக்கு கால் வலிக்கு குறுக்க வலக்குன்னு சொல்லுவேன் நான் என்ன எக்ஸாம்பிள்ளா எடுத்துக்வே இருந்தாலும் அவ அவ்ளோக்கு கண்டுகிறது கிட கிடையாது
ஓகே ஓகே ஓகே அந்த மாதிரி ரெசிபி வந்து பண்ண போகும்போது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் நறைய ஃபுட்டு் சொல்லிக்கிட்டே போலா ஏ கொழந்தைளுக்கு பால் பிடிக்காது ஓகேவா அப்ப நா என்ன பண்ணுவே அத வந்து அந்த பால வந்து என்ன பண்ணுவேன்னா அ ரோஸ் மில்க் மாரி போட்டுக் குடுப்பே ரோஸ் மில்க் எப்டி பிரிப்பேர் பண்ணணும்னா பீட்ரூட் சாரு ரோஸ்ஃபெட்டல் இது எல்லாத்தையு பண்ணி சிரப்பு மாரி பண்ணி அத பண்ணி குடுக்கனும் அப்ப அந்த பிள்ளைங்க ரோஸ் மில்க் மாரி குடிச்சிடுவாங்க பால் குடிக்கிற அந்த இதே வராது அந்த பூவோட அந்த பிளேவர் பன்னீர் பூவோட பிளேவர் பிளஸ் வந்து பீட்ரூட் சார் இது ரெட் கலர்ல இருக்கு அப்டிங்க போது அவங்க பால் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு பால் குடிச்ச ஒரு ஃபீலி்ங் இருக்குமா அதனால நா சொல்றே இந்த மாரி ஃபாலோ பண்ணுங்க கொழந்தங்க சாப்ட மாட்டுகிறாங்க அப்டி பண்றாங்க இப்டி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஃபுட்ட அவாய்ட் பண்ணாங்க கட்டாயப்படுத்தல அந்த பிள்ளைங்களுக்கு இப்பவே குடுத்தா மட்டுதா அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க ஓகேவா
கண்டிப்பா நீங்க சொல்லாம் அ எ பொண்ணு வந்து இந்த மில்லட் சைட்டு எல்லா சாப்ட மாட்டா ஆனா அவளுக்கு வந்து நா என்ன பண்ணுவே அப்டின்னா அந்த மெல்லட்ஸ் எல்லா நல்லா இருக்குல்ல தோசையில இது பண்ணி குடுப்பே வேற மெல்லட்ஸ் மட்டு போட்டு அப்ப ராகி கம்புன்னா தனியா சோள இருக்குலா சோளையில தோசை பண்ணி குடுத்தா எ பொண்ணுக்கு நல்லா பிடிக்கும் ஏன்னா அந்த ஒயிட் கலர்ல இருக்கு ஆனா அவங்க தெரியு அவங்க ஒயிட் தோசைனாலே வெள்ள கலர்ல இருந்தாலா அரிசி தோசைன்னு நைச்ச அந்த தோசை நல்லா சாப்டுவாங்க பட் கிரிஸ்பியா வரு நாலு கிளாஸ்க்கு அர கிளாஸ் உளுந்து போட்டு வெந்தயம் போட்டு அரைச்சு நல்லா ஊற வச்சு வச்சு அரைச்சி தோச உடனே உடனே சுட்டு குடுக்கலா அதுக்குப்பறம் என்ன பண்ணுவே அதெல்ல மெல்லட்ஸ் பண்ணுவே அந்த அந்த வெள்ள சோள இருக்குல நல்லா வறுத்து நல்லா நட்ஸ் எல்லா போட்டு கருப்பட்டி எல்லா காய்சி நெய் எல்லா போட்டு வறுத்து நா அது லட்டு மாரி பண்ணி குடுத்து ரொம்ப நல்லா சாப்டுவாங்க அதே மாரி நீங்க சொல்ற மாரி டேஸ்ல இருக்குல டேஸ்ல நட்ஸ்ல டேஸ்ஸ நல்லா இது பண்ணி நட்ஸ் எல்லா வறுத்து அதுல டேஸ்குள்ள நட்ஸ வச்சு அத அத உருட்டி குடுப்பே அதெல்லா வந்து ஏன்னா அப்டி சாப்டுறதை விட குழந்தைகள் இந்த மாரி விரும்புறாங்க அப்பறவு அவங்களுக்கு என்னெல்லா பிடிக்கு அந்த வால்நட்ஸ் எல்லா எ பொண்ணு சாப்ட மாட்டா ஆனா என்ன பண்ணுவே கேக்லல்லா போட்டு அந்த வால்நட்ஸ் நெறைய கேக்ல போட்டு கேக் பண்ணி குடுப்பே அந்த மாரி குடுக்கப்போ வந்து அவங்க வந்து நல்லா சாப்ட்டாங்க ஏன்னா அந்த வால்நட்ஸ் கூட ஒரு ஒரு அ காக்கிலோ போட்டு குடுத்து அந்த கேக்கு ஃபுல்லா போட்ட ஒடன அந்த வால்நட் ஸ்கூல இருந்த கசப்புத்தன்மை வந்து தெரில நல்லா சாப்டாங்க என்னோட கொழந்தை
சரி சரி ஓகே ஓகே நா என்ன சொல்லு உங்க கொழந்தைங்க சாக்லேட் அதிகமாக சாப்டுவாங்களா நா அதுக்கான ரெசிபி சொல்றே சாக்லேட் அதிகமா எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபஸ்ட் வந்து வால்நட் எடுத்துக்கோங்க அதுக்கப்பறோ பாதாம் எடுத்துக்கோங்க பிஸ்தா எடுத்துக்கோங்க மக்கானா எடுத்துக்கோங்க வேரு கடல எடுத்துக்கோங்க இதெல்லா நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்பறோ பவுடர் ஆக்கிக்கோங்க அதுக்கப்பறோ டேட்ஸ் இருக்குல்ல அந்த டேட்ஸ் அந்த பவுடர் ஆக்குறதல போட்டு நறைய டேட்ஸ் போடுங்க போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு வந்துடு அதுக்கப்பறோ நல்லா உருட்டிட்டு அத நல்லா ஊட்டிட்டு சாக்லேட் பவுடர் எல்லாத்தையு போட்டு பண்ணனு சரியா சை சாக்லேட் பவுட்ரும் போட்டு நல்லா பண்ணிட்டு அதுக்கப்பறோ சாக்லேட் பவுடர் மெல்ட் பண்ணி அதுல டிக் டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்து குடுங்க அது ரியல் சாக்லேட் மாரியே இருக்கு வித்தவுட் சுகர் சாக்லேட் ஓகேவா நம்ம கொழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் ம் ஸ்வீட்னஸ் அயன் எல்லாமே கெடைக்கும் இந்த மாரி ஃபைபர் எல்லாமே கெடைக்கு இந்த மாரி அந்த கொழந்தைளுக்கு வந்து நீங்க சாக்லேட் குடுத்தீங்கன்னா அதோட பெனிபிட் அதிகோ ஆன சாக்லேட தா தெரியு கொழந்தைங்களுக்கு ஏ பசங்களுக்கு நா அப்டிதா குடுத்தே ஏ பைய சாப்புடுவா எ பொண்ணு கண்டுபிடிச்சிருவா ஆனா பைய எனக்கு ரொம்ப பிடிக்குமா எனக்கு டேட்ஸ் இந்த மாரி தாங்க சும்மா சாப்பட மாட்டாங்க எ கொழந்தைங்க டேட்ஸ்சு சரிங்களா சரிங்களா அதுனால நீங்க அப்டி ஃபுட்ட எடுத்துக்கிட சொல்லுங்க ஓகேவா ஆ அந்த மாரி எடுத்துக்கிடம் போது ரொம்ப நல்லது உங்க குழந்தைளுக்கு அத ஃபாலோ பண்ணுங்க நீங்க சாப்பட மாட்டாங்கன்னு சொல்லி அவாய்ட் பண்ணாதீங்க ஓகேவா அது வேற விதத்துல என்ன சொல்றேன்னா மீன் கண்டிப்பா எடுத்துக்கிட சொல்லுங்க ஃப்ரை மாரி பண்ணி் குடுங்க மீன முக்கி அந்த மாரிலா பண்ணுங்க கனவா ஃபிஷ் ஃப்ரை இருக்கு அதுக்கப்பறோம் ஃபிஷ்ஷே எடுக்க மாட்டாங்கன்னா ஷீ ஃபுட்டே எடுக்க மாட்டாங்கன்னா கனவா ஆ அதுக்கப் அப்பறோ எறாளு இந்த மாரி கூடல்லா குடுங்க ஓகேவா வேற வந்து என்ன சொல்றது சாக்லேட் விதமா குடுக்கும் போது உங்களுக்கு நல்ல பெனிபிட் கெடைக்கு அதே சமயத்துல வந்து நீங்க ஃபுட்ட வந்து உளுந்தங்கஞ்சி குடுங்க பெண் கொழந்தைங்க ந்த உளுந்தங்கஞ்சி உளுந்தலட்டு இந்த மாரில்லா எடுத்துக்கிட சொல்லுங்க தோசையில வந்து தொலி எடுக் காம அரச்சி குடுங்க ஓகேவா ம்
குடுக்க போது நா ஆரோக்கியமா இருப்பாங்களா தோழி நீங்க சொன்ன மாரி நா அந்த சாக்லட் பண்ணி குடுக்கே எ கொழந்தைகளுக்கு ஏன்னா வெளியில வந்து சாக்லேட் சாப்பிட்டுதுல சுகர் நெறைய ஆடு் பண்ணானா எ பொண்ணு சின்ன படக்கலா பல்லு பளகக்கு ப சூத்தயாத வந்துச்சு ஸ்டர் ஏன்னா அவளுக்கு நா டாக்டர்ட்ட கொண்டு போய்ட்டு ஒரு சின்ன பல்லு வரங்காட்டுல ஏ இப்படி வந்துச்சு அப்ப பெருசும் பண்ண முடியாது நா கைல எத இப்ப நம்ம டாக்டரட குடுத்தாங்க அவங்களுக்கு வந்து ஜெம்ஸ் இதாய்ட்டு சொல்ட்டு ரெண்டு மேல ரெண்டு கீழ ரெண்டு நாலு பல்லு வந்துச்சு அந்த நாலு பல்லையு கொண்டு போயிட்டு
சரி சரி ஓகே ஓகே ஓகே சரி நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க ஓகே சிஸ்டர் பாய் நாளைக்கு பேசலா ஓகே பாய்
கவிக்கு